வணக்கம் சகோ வணக்கம் சிஸ்டர் இ இர மாலை வணக்கம்
மாலை வணக்கம் சொல்லுங்க
நா இப்பதா சிஸ்டர் தம்பியலா குளிக்க வச்சு அவருக்கு லோஷ ன்லா போட்டு ரெடி பண்ணி உக்கார வச்சிருக்கே அவர
சேரி ஓகே ஓகே ஓகேங்க
இதா முட்ட பாயில் பண்ணலா சிஸ்டர் அவன் தூங்கிட்டானா சேரி எழுந்தது குடுக்க வேணானு ரைஸ் குடுத்துட்டு இப்ப சேரி குளிக்க சேரி சேரி முட்ட குடுக்கலான்னு பா எல்லா தட்ல எல்லா பிச்சு போட்டுட்டு இருக்கே அவர் எல்லா கீழயு மேலயு எரச்சிட்டு இருக்காரு
ஓ செரி செரி செரி செரி
ம் நீங்க என்ன சிஸ்டர் பண்றீங்க சாப்
இல்ல இல்ல இனிமே தா அவுங்க எந்திருச்சு வர போடுவேஅவுங்க இன்னு எந்திரிக்கில
சேரிங்க சேரிங்க சிஸ்டர் மதியமு தூங்கிருவாங்களா சாப்ட்டுட்டு
ஆமா ஆமா ஆமா ஆமா மதியானோ ஒரு த்ரீ ஓ க்ளாக் போல படுத்து ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் அந்த மாரி எந்திருப்பாங்க
ஓ டைமிங்ல கரெக்ட்டா மூணுமணிக்கு படுத்து அஞ்சுமணிக்கு எந்துச்சு கொஞ்சோ முன்னயு கொஞ்சோ பின்னயு வராது
இல்ல அது அ வுங்க எந்திருச்சிருவாங்க ஒவ்வொரு டைம் எந்திருச்சிருவாங்க ஒவ்வொரு டைம்மு லேட்டா எந்திருச்சிருவாங்க அந்த மாரி ஆனா ஃபைவ்வோ க்ளாக் ஒர்க் ஆரம்பிக்கூ
சேரிங்க சிஸ்டர் தம்பி வந்ட்டானா ஸ்கூல்லருந்து
ஆ வந்துட்டாங்க வெளா வெளயாண்டுட்டு இருக்கா ஷடோன் வேற இல்லாட்டி டீவி ஆன் பண்ணிருப்பாரு சாரு
ஓ அஞ்சு மணிக்கு தானே சிஸ்டர் உங்க ஊர் பக்கமு கரண்ட்டு வரூ
தெரில ஒவ்வொரு டைம்மு ஃபைவ் வரூ சிக்ஸ் வரூ
ஓகே ஓகே சிஸ்டர் ஆமா ஒம்பது அவுங்க கொடுக்குற டைம் பாத்தீங்கன்னா ஒன்பது டூ அஞ்சுன்னு சொல்லுவாங்க க ஆனா இவுங்க வந்து சடோன் ஆனதுக்கு அப்றமே சில சில டைம் பாத்தீங்கனா நைட்டு கூட கரண்ட் நிறுத்தீருவாங்க அதுக்கிது அது வேல சீக்ரோ முடிச்சுட்டாங்கன்னா சீக்ரோ விட்டுருவாங்க சிஸ்டர் இப்ப வந்து வேல கொஞ்சோ ஸ்லோவா நடக்கூ கும் அந்த மாரி இருக்கும் போது கொஞ்சோ‌ கொஞ்சோ முன்ன பின்ன டிலே ஆகூ
ஓகே ஓகே ஓகே
ம் நீங்க என்ன சிஸ்டர் பண்றீங்க
ஒன்னு பண்ல என்ன பண்றது சும்மாதா இரு
சேரி சேரி சாய்ந்தர ஸ்நாக்ஸ் அந்த மாரிலா எதாச்சு நீங்க பண்ணுவீங்களா வீட்ல
ம் பண் அப்பப்ப பண்ணுவே பஜ்ஜி பஜ்ஜி போண்டா பஜ்ஜி போண்டா அந்த மாரி பண்ணுவே இல்லாட்டி ரேரு பஜ்ஜி போண்டா என்ன பலகாரம் வந்து ஃபஸ்ட் எல்லா அடிக்கடி செஞ்சுட்டு இருந்தே இப்போ இப்போ கொஞ்சோ வந்துட்டு ஹெல்த்தியா சாப்டுவோன்ட்டு ரேரா செய்வே அ இல்லாட்டி வந்து இந்த சுண்டல் இருக்கு இல்லயா அதை வந்துட்டு மார்னிங் வந்து கொழம்புக்கு யூஸ் பண்ணும் போது கொஞ்சமா எடுத்து வெச்சிருவே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அந்த மாரி பட்டாணி பட்டாணி பச்ச பட்டாணி அந்த மாரி எடுத்து வெச்சிருவ இல்லாட்டி இந்த ஸ்வீட் கானு வாங்கிட்டு வந்து வெச்சிருப்ப இல்ல ஃப்ரூட்ஸ்சு சாப்டுவோ ம் இல்லாட்டி இந்த மாரி எதாவ்து ஒரு ஆப்ஷனு வெச்சுக்குவோ பொறி இருக்குல்ல பொறி வந்து அ பொறி வந்து கார பொறி தக்காளி வெங்காயோ இந்த மெளகாத்தூளு கொஞ்சோ இதெல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கல்லயெல்லா போட்டு தந்தா சாப்ட்டுக்குவாங்க நல்லா இருக்கு
ஓ செரி பரவாயில்ல இந்த மாரி வந்து நம்ப அதிகமா பஜ்ஜி போண்டா சாப்ட்றதுக்கு நீங்க சொன்ன மாரி இந்த சுண்டல்
அ அது வந்துட்டு அ அது வந்து நம்ம வந்துட்டு தனியா வந்து நம்ம பண்ணோணு அப் டிங்கும் போது கொஞ்சோ இதா இருக்கு நம்ப என்ன முன்னத்துனாலே வந்து அந்த கொழம்புக்கு வந்து ஊற போடுவோல்ல அதுல இருந்து காலையில அ ஈவினிங்கு ஸ்நாக்ஸ் வேணு அப்டின்னு சொல்லி எடுத்து வெச்சுனு நா ஒவ்வொரு டைம் காலையிலயே செஞ்சிடுவே ஏன்னா டென் ஓக்கிளாக்கு நா வந்து ஏர்ழிய சாப்ட்டுருவ மார்னிங்கு அதனால ஒரு டென் ஓக்கிளாக் லெவன் ஓக்கிளாக் எனக்கே வேணு அப்டின்னு சொல்லிட் நானு கொஞ்சோ எடுத்து வெச்சிருவ
அ நானுமே பாத்தீங்கன்னா சிஸ்டர் இன்னிக்கு வந்து இன்னிக்கு இது சுண்டல் மாரி பண்ணலா கருப்பு சுண்டல் பிளா ஒயிட் சுண்டல்லா வெச்சிருக்கனா இன்னிக்குதா வந்து சுண்டல் மாரி நம்ப ஊற வெச் சு நம்ம கொஞ்சோ பண்ணலா நானு டிரை பண்ண ஆனா மறந்துட்டு நானு எப்டியு காலில ஊற வெச்சிருந்தம்னா காலைல ஒரு நாலு மண் நேரோ ஊர்ணா போது கால்ல ஊர ருந்தா ஒரு மத்யமாச்சு ஒரு டூ ஓக்கிளாக் போல வேகவைச்சு இல்ல தாலிச்சு சாப்பிட்டு இருந்திருக்கலா அ செரி மணி நாலு மணிக்கு மேலாச்சு இப்ப இன்ஸ்டண்டா நம்ம ஊற வெச்சலமே நம்ம எதும பண்ண முடியாது அடுத்த நாள் தா பண்ற மாரி இருக்கு அதனால செரி ஓகே நாளைக்கு நைட்டே ஊற வெச்சுடனா மார்னிங் நீங்க சொன்ன மாரி வேக வெச்சுக்லா வேக வெச்சு பண்ணி சாப்ட்டுக்கலானு சொல்லி விட்டுட்டே சிஸ்டர் நானு
ம் ம் ம்
நீங்க வேற எந்தெந்த மாரி பயிரு வகைகள் எல்லா யூஸ் பண்ணுவீங்க சுண்டல் பச்ச பட்டாணி அந்த மாரி வேற என்ன மாரி
அ ஆஹ பாசி பயிறு யூஸ் பண்ண மாட்ட ஆனா எனக்கு கொழஞ்சிருது அது வந்து எனக்கு வந்து இந்த பச்ச பயிருல்ல பச்ச பயர் சுண்டல் சொல்லுவாங்கலயா அ வேக வெச்சு அதுல தே த இதே சுண்டல் மாரியே அ இந்த ஆயுத பூஜைக்கு பண்ணு போது அதே மாரி பச்ச பயிருல சாப்டோனுனு எனக்கு ரொம்ப இது பட் வந்துட்டு அது என்ன ஆகுதுன்ன எனக்கு கொழ கொழஞ்சி போயிருது கொழஞ்சு
நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க அப்ப நீங்க வந்து குக்கர்ல வைப்பீங்களா இல்ல எதுல வைப்பீங்க
குக்கர்ல தா குக்கர்ல தா
பண்ணுறீங்க நீ பயிர வந்து லைட்ட வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்ணா பயிறு கொஞ்சோ நல்லா வணக்கிட்டு நல்லா கொஞ்சோ வரு வறுத்துட்டு ரோஸ்ட் பண்ணதுக்குப்புறோ தண்ணி இருக்குதில்லிங்க நீங்க அதுலயே வந்து ஒரு முழுகுற அளவுக்கு அந்த பயிரு முழுகுற அளவுக்கு ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஓரளவுக்கு நீங்க எ எக்ஸ்டா வெச்சிங்கன்னா இந்த பயிரு வந்து வெந்து வந்துரு இந்த பயிர எனா குக்கர்ல வெச்சீங்கன்னா சீக்கிரோ விசில் வந்துடு சோ டக்குன்னு வந்து உங்ளுக்கு வேல முடிஞ்சிறு இதுல வைக்கும் போது ஒரு கேஸ் கோஸ் வந்து கொஞ்சோ மெனக்கெடு கொஞ்சோ நீங்க அடுப்ப வந்து கொஞ்சோ சிம்ல வெச்சு நீங்க பயிரு நல்லா முழுகுற அளவு நீங்க நல்லா தண்ணி ஊத்திட்டீங்கன்னா ஒரு அர மண் நேரோ வந்து பயிறு நல்லா வெந்துரு உங்ளுக்கே நசிக்கி பாத்தம்னா தெரிஞ்சிரு பயிர் வெந்திருக்குகா அப்டின்னு சொல்லி உங்ளுக் தெரிஞ்சிரோம தண்ணி நல்லா இஞ்சினதுக்கு அப் அப்ற நீங்க வாய்ல போட்டு பாருங்க பயிர் நல்ல ஓரளவுக்கு வேச் சாப்பற்றளவுக்கு இருந்துச்சுன்னு நீங்கதுக்கப்புறம் த வச்சிங்னா உங்களுக்கு கொழய வர்றது வந்து வராதுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்ல நீ குக்கர்ல வைக்க போது தயிர் வந்து கா தண்ணி தண்ணியோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியா வெக்கனு தண்ணியோட அளவு நீங்க கம்மியா வச்சீங்கன்னா அ அந்த பயிர் வந்து குழையாம கொஞ்ச நல்லா இருக்கும் கொஞ்ச உதிர உதிரிதா நல்லாருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க ஆனா நெறைய இடத்துல பாத்தீங்கன்னா பயிர் கொஞ்சம் குழஞ்சி தா குடுக்குறாங்க ரொம்பவும் உள்ள ஓரளவுக்கு மீடியமா குழஞ்சி தா குடுக்குறாங்க ஆனா இதெல்லாம் வந்து நம்ம சுண்டல்லா வந்து உதிரி உதிரி ஒவ்வொன்னு எடுத்து சாப்படும் போது அந்த மாரி இது குழஞ்சது வந்து சில பேதுக்கு பிடிக்க
ம் ம் ம் செரி செரி செரி செரி அப்புற வேற ஆப்ஷன்னா இந்த இது சேமியாவ இது ராகி சேமியா வாயின்டு வந்து வச்சிருப்பே அதுல வந்துட்டு அது வந்து இட்லி சட்டியில வேக வச்சுட்டு அதுல வந்து கரும் இது நாட்டு சக்கரையோ தேங்காவும் போட்டு சாப்பிடுவோ ஆஹ
ஓ சைட்டிஷ் ம நீங்க வந்து ஸ்நாக்ஸ் மாரி சாப்டுவீங்க
ஆ இல்ல இல்ல இல்ல பைய ஸ்நாஸ் மாரி சாப் அப்றம் ஈவ்னிங் ஸ்நாக்ஸ் க்கு
ஓகே ஓகே நாங்க சில சமயம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு வந்து ஹஸ்பண்டு பாத்தீங்கன்னா இந்த மாரி நாங்க பண்ண கோதுமை சேமியா அந்த மாரில்லாம் பிடிக்காதுங்களா அப்படிங்கிற பட்சத்துக்கு அவர் வந்து இந்த ராகி சேமியா திணை சேமியா அந்த மாரி ஒரு சேமிய வந்து அவருக்கு நாங்க இட்லி பாத்ரத்துல வேக வச்சு நீங்க சொல்ற மா மாரி முறையில் நாங்க பண்ணி கொடுத்துருவோ நைட்டு அவர் டின்னரா வச்சப்பாரு ஏன்னா நாட்டு வந்து கொஞம் லைட் புட்டா எடுத்துக்கிறது கொஞ்ச நல்லதுங்றதுனால சில சயம் வந்து இந்த மாதிரி லைட் புட்டா சாப்டுவாரு ஆனா ஈவினிங் டைம் பாத்தீங்கன ராகி இருக்குல்ல சிஸ்டர் ராகில வந்து இந்த புட்டு மாதிரி கூட நீங்க பண்ணுனீங்கனா அதுவுமே கொஞ்சோ ஹெல்தின்னு சொல்றாங்க
ஆமா ராகி புட்டு ஹெல்தின்னு தான் சொல்றாங்க பட் உன்ன ட்ரை பண்ணது இல்ல ட்ரை பண்ணணு இப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேனா பஸ்ட் செல்லா இது இது இருக்கு இல்லையா சத்து மாவு இந்த பால்வாடில லாம் கொடுப்பாங்க அது வாங்கிட்டு வந்து பர்ஸ்டெல்லாஎ அதுல வந்து ஏதோ சம்திங் செஞ்சுட்டு இருந்த நல்லா சாப்டுட்டு இருந்தாங்க
ஓ செரிங்க செரிங்க சிஸ்டர் ஓகே எப்படி குழந்தைங்க இருந்தா தானே குடுப்பாங்க உங்களுக்கு எப்படி
அது தெரிஞ்சவங்க இல்ல எங்க எங்க ஊர்ல வந்து தான் ஏன் தங்கச்சி பொண்ணு அப்படி இருந்தா ஒரு மூணு அப்படி நாள் இருக்கும்போது அப்படியே தொடர்ந்து கொடுத்து இருந்தாங்க வீட்டு பக்கத்துல யாராவது கண்டிப்பா இருப்பாங்க எ எப்படியோ ஒரு அஞ்சாறு பேக்கெட்டாவது வந்துறு அதுலந்து நான் ஒரு ஒரு ரெண்டு மூணு நா எடுத்துட்டு வந்துருவே
ஓ செரிங்க செரிங்க சிஸ்டர் அதுமே பாத்தீங்கா நீங்க சொல்ற மாதிரிதான் எனக்கு வந்து என் பையனுக்கு வந்து கொடுப்பாங்களா சிஸ்டர் டர் நாலாம் பண்ணுவேன்ன்னா கொல்கட்டை பண்ணுவேன் சில சமயம் பாத்தீங்கன்னா புட்டு பண்ணுவ நானு சில சமயம் வந்துட்டு இவனுக்கு உருண்டு பிடிச்சு சில சமயம் நா கொடுப்ப இப்ப நானு அந்த மாரி ஏதோ ஒரு வகையில வந்து ஓரளவுக்கு வாரத்துக்குள்ளருந்து ரெண்டுல இருந்து மூணு இந்த தடவ வந்து கொடுத்துறது ஒரு நாள் விட்டு விட்டு கொடுத்துறது சிஸ்டர் டெய்லியுமே கொடுத் போர் அடிச்சிருல இவங்களுக்கு அதனால வாரத் ரெண்டுல இருந்து ஒரு நாள் விட்டு விட்டு ரெண்டு தரவா மூணு தரவா மட்டும் கொடுத்தா போது அந்த மாரி கொடுக்க ஸ்டார்ட் பத்தீங்கன்னா சில பேர் என்ன பண்றாங்க இந்த கோலுமுமா இருக்கில்லா சிஸ்டர் கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் மனித சத்து மாவு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு ஒரு பின்ச் வந்து உப்பு ஒரு பி்ன்ச் வந்துட்டு இட்லி சோடா அப்ப நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற சோடா அந்த சோடா அதுக்கப்புற நாட்டு ஸ்பூன் நாட்டு சக்கர வந்து ஒரு ஸ்பூன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்டியே தோசை மாதிரி ஊத்தினாலுமே இந்த இனிப்பு ஆப்பபோம்னு சொல்லுவாங்கல அது மாதிரி இனிப்பு தோசை மாரி நல்லா இருக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து குடுக்கறா குடுக்கலா பேன் கேக் மாரியு குட்டி குட்டி தோசையாவு நீங்க செஞ்சு குடுக்கலா இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கொழந்தைங்களுக்கு பேபி டிப்ஸ்ல பாக்கும்போது இந்த மாரி பண்ணி காமிச்சாங்க நா ஒரு தடவ சாப்ட்டு பாத்தே இது நல்லாதா இருக்கு பட் தா சாப்படறவங்களுக்கு இது வந்து ஒத்து வராது ஏனா கொஞ்சோ இனிப்பா இருக்குமல்ல சத்து மாவு இனிப்பு கலந்திருக்குங்களா அப்டிங்கும்போது ஒத்து வராதுன்னு சொல்றாங்க ஆனா அதுலிமே நெறயா டிஷ்ஷெல்லா பண்ணி காட்றாங்க சிஸ்டர் நம
ஆமா ஆமாமா வரமாட்டிங்குது கொலக்கட்ட செய்வாங்க எங்க வீட்ல அது இடி அந்த இத மாரி பண்ணி அந்த மாரி ஆ அப்றோ வந்துட்டு அ சும்மா வந்து சுடுதண்ணி ஊத்தி ரவுண்டா இது புட்டு மாறி செஞ்சு புடிப் பிடிக்கு சாப்டுவோ ஸ்நாக்ஸ் இல்லினா நாங்க அ மே சும்மா அந்த மாரி எடுத்துக்குவோ ஈஸியா போய்ரு சுடுதண்ணி மட்டு ட்டு வெச்சா போது அத வெச்சு இது பண்ணிக்கலா ஈசியா
அதுமே பாத்தீங்கன்னா சிஸ் அதிலயுமே சில பேர் பாத்தீங்க என்னென்னமோ பண்றாங்க அதுல கூட கேக்கெல்லா பேர் நா கூட கேக்கு கூட எதாவது பண்லாமன்னு சொல்லி யூடியூப்ல பாத்தேன் நீங்க அந்த மாரி பண்ணிருக்கீங்ளா கேக் ஐட்டமெல்லா நீங்க ட்ரை
ஆஹ் கேக் ஐட்டம் ட்ரை பண்ணியிருக்கே பட் அதுல எல்லா ட்ரை பண்ணது இல்ல நார்மல் மைதாலதா ட்ரை பண்ணிருக்கே ஒரு டைம் ரவைல இல்ல நா எதாவது ட்ரை பண்ணிட்டே இருப்ப பட் வந்து சத்து மாவுல ட்ரை பண்ணதில்ல மத்ததுல ட்ரை பண்ணி இ இப்ப வரைக்கு நல்லா வந்தது இல்லைங்க ஒரு டம்மு ட்ரை பண்ணிட்டே ஆனா ட்ரை பண்ணிட்டுதா இருப்பே
சத்துமாவுல வந்து கேக் பண்ணிங்க நல்லா இருக்கு நல்லாதா இருக்கு அப்டினெல்லா சொல்றாங்க யூடியூப்ல பாக்கும்போது அதெல்லா பண்ணித்தான வந்து அதுக்கான ப்ராசஸ்தா ரொம்ப அதிகோ அப்டின்னு எல்லா சொல்றாங்க இருந்தாலு நமக்கு என்னமோ வந்து அது வந்து செட் ஆகுமோ அப்டிங்கிற மாரி நமக்கு ஒரு கொழப்பமாவவே இருக்கு சிஸ் இது பண்ணலாமா வேண்டாமா பண்ணுனா நல்லா இருக்குமா அப்டிங்கிற மாரி எல்லா நமக்கு தோனு பொருள் வீணான கூட பரவால ஓரளவுக்கு பண்ணத உருப்படியா அந்த நேர த்துக்கு மிச்சம் பண்ணாம ஒரு பொருள் உருபடியா பொருள் ஒரு பாதி அளவுக்கு டேஸ்ட் வந்தா கூட பரவாயில்லல்ல நமக்கு
ம் ம் ஆமா
அதுமே வராது அதுல
ஆ ஒண்ணு ரொம்ப நா ரொம்ப நேரோ எல்லா எடுக்க மாட்டே ஒவ்வோர் டயமு என்ன பண்ணுவே மிக்ஸி எடுப்பே மாவு போடுவே
சேரிங் சேரிங் நீங்க வேற மாரி எதாச்சு நீங்க இந்த பாசி பறி பயிர்ல கூட பாத்தீங்கன்னா ஆ சிஸ்டர் கேக்குது உங்களுக்கு கே
ஆ கேக்குது கேக்குது
பாசி பயிர்ல கூட பாத்தீங்னா ஆ பாசி பயிர்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் புட்டெல்லா செய்றேனு சொல்றாங்க
ஓ இல்ல இல்ல அந்த மாரியெல்லா ட்ரை பண் இல்ல இப்ப வேணா இந்த ஜவ்வரிசில வந்துட்டு அல்வா ட்ரை பண்ண வேணா ஜவ்வரிசில சிம்பிள் ரொம்ப எல்லா இல்ல ரொம்ப
எப்டி நீங்க பண்ணிருக்கீங்க சிஸ்டர் ஜவ்வரிசில அல்வா எப்டி பண்ணுவீங்க
ஜவ்வரிசில மூணு மண் நேரோ ஜவ ஜவ்வரிசிய ஊற வெச்சிட்டு அதை வந்து மிக்ஸில இல்ல நார்மல் பச்சத் தண்ணில ஊற வெச்சா போது ஊற வெச்சிட்டு மிக்ஸில போட்டு அரச்சிட்டு இந்த தோசமாவு இருக்கு பாரு அந்த பதத்துக்கு அர ச்சிரோனு அரச்சிட்டு தண்ணி ஊத்திதா ஓரளவுக்கு தண்ணி ஊத்தி அரச்சி ட்டு வானலைல நெய்யி ஒரு நாலஞ்சு ஸ்பூன் மட்டு ஊத்தி ஆ அந்த முந்திரியு திராச்சயு வறுத்து எடுத்துட்டு அதுக்குள்ளயே அதை ஊத்திரோணு ஊ ஊத்திட்டு நல்லா கொஞ்ச ஸ்லோல வச்சு நல்லா கிண்டிட்டே இருந்தேனா கண்ணாடி பதோ வருங்க
ஆ ஆமாங் சிஸ்
கண்ணா ஆ கண்ணாடி பதோ வந்தோடனே கரும்பு சக்கர போட்டு அதுல ஆ அப்பபோ கெளறியே விட்டுட்டே இருந்தம்னா அப்ப போ ஒரு ஒரு ஸ்பூன் ரொம்ப ஸ்பூன் கூட வேண ரொம் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அப்டியே ஓ அப்டியே கெளறிட்டே இருந்தனா கொஞ்ச கெட்டி பதத்துக்கு ஆகு அதய வந்து இதுல வான லில ஒட்டாம வரு அப்ப எடுத்து பாக்ஸ்ல போட்டு ஆற வச்சு அதய கட் பண்ணிர்லா
ஓ அப்டிங்ளா பரவால்ல இது இது கூட நல்லா இருக்கு நானுமே இப்டி நானுமே ஜவ்வரிசி வாங்கி ஒரு நாள் கண்டிப்பா நா ட்ரை பண்ணே சிஸ்டர் நானு ஆ ஆனா நல்லா சரிங் சிஸ்டர் நம்ம நம்ம அடுத்தழைப்புல நம்ம தொடர்ந்து பேசலா ஆ ஓகே சிஸ்டர்